நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கே தோழி வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்ளா
அ நல்லாிருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கே வீட்லெல்லா நல்லா இருக்காங்ளா
தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
இருக்குங்க அது ஒரு சில நேரங்கள் அந்த மாதிரி ஆகு அத பத்தி ஒன்னு அதுவே ஒரு அதிகபட்ச கால் மணி நேரோ அல்லது ஒரு அர மணி நேரத்துல சரியாயிடு அப்டி அது வந்து ஒரு சில நேரங்கள்ல நெறைய பேர் பயன்படுத்துறதுனால அது மாதிரியான ப்ரச்சனைகள் வரு
எனக்கு ஸ்டாட் பண்ணதுலேந்தே ஆரம்பத்துலேந்தே அப்படிதா இருக்கு தோழி என்னால வந்து கால் வந்து நா என்னோட இதுல இருந்து பேச முடில டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடில தோழி
அப்படிங்ளா செரி ஓகே இத பத்தியான விவரமா நா உங்களுக்கு நா அப்றோ நா பேசுறே அ அப்புறம் என்ன என்ன காலையில என்ன ச அ சமையலு முடிஞ்சிருச்சுங்களா
காலை உணவு வந்து இன்னு தயார் நிலையில இல்ல தோழி இன்னைக்கு அம்மாவாச
ஆம்மா இன்னிக்
அ அதனால காலை உணவு வந்து இட்லிதா அ என்னுடய கணவர் வந்து சாப்புட மாட்டாங்க ஏனா மாமனார் எறந்ததுனால
அ அ
அதனால பசங்க கொழந்தைகளு நானு மட்டுதா காலை உணவு எடுத்துக்கணு மதியான்த்துக்கு மட் டுதா என்னோட கணவருக்கு வந்து மதிய உணவு தயார் பண்ணு
ஆமா என்னுடைய மாமனருடைய அப்பாவும் எறந்துருக்காங்க அப்டின்றதுனால வந்து அ அவங்களுக்கு அம்மாவாச எங்களுக்கு கெடையாது அ இப்ப மாமியார் ஊருக்கு போயிருக்காங்க அப்டின்றதுனால நா போயிட்டு அவங்களுக்கு சமைச்சு குடுக்குவே ஆ தனியாதா இருந்த தனியா தனமா இருக்கே அதனால இதோ இப்ப கெளம்பிட்டு இருக்கறோம் அங்க போய் சாப்புட்லாம் அப்டினு சொல்ட்டு இன் மத்யானோ அங்க போய் சாவ அவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்க சமைச்சிருவாங்க எல்லாரும் அங்க போய் சாப்ட்டுப்பாமோசைக்கு அவங்க மகள் வீட்டுக்கு போயிற்கதுனால நீங்க அங்க கெளம்பிட்டு இருக்கறோ
சரி தோழி சரி தோழி மதியம் மதிய மதிய என்ன உணவு தோழிய சாம்பார் தான
சாம்பாரு தா அ சாம்பாரு உங்களுக்கு அம்மாவாசைக்கு என்னன்ன பொருள்கள் செய்வாங்க அப்டின்றது தெரியுங்களா உங்களுக்கு எது சேர்க்க கூடாது அப்படின்ற மாதிரி எது சேர்ப்பாங்க அப்டினு அதாவது வாழைக்கா சே சேத்து சம இருப்பாங்க இல்லைங்களா
ஆமா தோழி அ அதாவது அமாவாசனாலே வந்து பூசணிக்காதா தோழி வந்து ரொம்ப போட்டு அது மட்டுமே போட்டுதா சாம்பார் வப்ப தோழி நாங்க எங்க வீட்ல
ஓ சரிங்க தோழி ஏனா எனக்கு அத பத்தியனா அனுபவம் எதுவும் இல்ல எங்க மாமியார் தா சமைப்பாங்க நாங்க போய் சாப்ட்டுட்டு வருவோ
ஆ
இப்போ வந்து எனக்கு சமைக்கின்றதுனால என்ன சேர்ப்பாங்க அப்டின்றது எனக்கு தெரியல அதாவது கத்திரிக்காய் சேக்க மாட்டாங்களா
ஆ ஆமா தோழி நா வந்து எனக்கு தெரி ஞ்சத உங்கள்ட்ட பகி பகிர்ந்துக்கிறே தோழி அமாவாசை பத்தி என்ன காய் சேக்கணும் சேக்க கூடாதுனு
ம் சொல்லுங்க
ஆ பருப்புல வந்து நம்ம வந்து என்னன்னா அமாவாசா அனைக்கு வந்து கத்திரிக்கா முருங்கக்கா ஆ இந்தக் காய்கள்லா வந்து போடக்கூடாது அவரக்கா போடுவாங்க கேரட்டு இது கூட போடுவாங்க இல்லன்னா ப்ளைனாவே என்ன பண்ணறாங்க இப்போ பூசணிக்கா சாம்பார் மட்டும் வைக்கிறது சிறப்பு தோழி அ அமாவாசைக்கு வாழைக்கா கட்டாயமாக நம்ம வந்து செய்யக்கூடியது ஒன்னு கீரை வகைகள்ல ஒண்ணு கண்டிப்பா செய்யலாம்
அப்போ வந்து இது சேக்க மாட்டாங்களா முருங்கக்கா சேக்க மாட்டாங்களா
முருங்கக்கா வந்து அசைவத்துல உள்ளது தோழி அதனால முருங்கக்கா கத்திரிக்கா மாங்கா இதெல்லா வந்து அ உண்மையே வந்து அமாவாசை வந்தா வந்து விரதம் வந்து நல்லா கடைபிடிக்கிறவங்க வந்து இதெல்லா சேக்க மாட்டாங்க வெறும் பரங்கிக்கா ப பூசணிக்கா இந்த காய்களை மட்டுந்தா சேத்துக்குவாங்க
அப்படிங்களா ஆ எனக்கு தெரி ய
நாங்க இது வரைக்கும் நானுமே ஏன் மாமியார் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தது அதுதா கீ அந்த கீரை வகைகள்ல ஒண்ணு பூசணிக்கா போட்டு சாம்பார் அவ்வளோதா வாழைக்கா இது மட்டும் செய்வோ பாயசம் அப்பளம் வட இது மட்டும் செய்வோம் சிறப்பான நாட் கள்ல நார்மலா நம்ம சைடுல வந்து சாம்பாரும் வாழக்காவும் செஞ்சு பருப்பு ரசம் வைப்போம் பருப்பு ரசம் வச்சு அ நெய்வேத்தியம் செய்து எல்லாரும் மதியம் உணவு பகிர்ந்து சாப்டுவோ தோழி
அப்டிங்களா இல்ல எனக்கு வந்து நா ஏ முருங்கக்கா மாங்கா வச்சு சேத்துதா நா சாம்பார் வச்சேன் அது சாப்ட்ட மாரிதா எனக் நினப்பு எங்க மாமியார் சா எப்படி சாப்ட்டன்றது நா நாநா எனக்கு நினைவுல இல்ல எப்பு என்ன போட்டு சாப்டன்றது அடி ரி சாம்பார் சாப்டறதுனால அது இதுக்கு என்ன செய்வாங்க அப்டின் தெரியல இப்ப ஏன் மாமியருக்குதா நம் வேணா போன் பண்ணி கேக்கணு
அ காலையிலேயே வந்து இந்த அமாவாசை நாள்ல வந்து அ கொ கொளொ இருக்குல்ல பெரிய கோயில்ல உள்ள குளங்கள் இருக்குல்ல அந்த குளக்கரையில போயி ஒராயி அஞ்சு மணிக்கி எழுந்து அந்த கணவர் என்னுடைய கணவர் எழுந்து குளிச்சிட்டு அங்க போய் வேஸ் டி நம்மளுடைய பாரம்பரிய உடையான அந்த வேஷ்டிய கட்டிகிட்டு துண்ட போத்திட்டு விபூதி கோயில்ல போசிக்கிது இங்க திருவ திருவாரூர்னா த எடுத்துக்காட்டா சொல்றே திருவாரூர்னா நம்ம கமலாலயொ கரர்சொருக்காங்கள
ஆமா
குடுத்துட்டு இந்த மாரி நெறையா பாத்திங்கனா அகத்திக்கீர கட்ட வாங்கி ஆ பசுமாட்டுக்கு குடுத்துட்டு பசுமாட்ட வணங்கி விழுந்துட்டு வர்றது வந்து அ முன்னோர்களோட ஆசி வந்து நம்மளோட நம்மளோட சந்ததிகளுக்கு வந்து கெடைக்கு உம் கண்டிப்பா ம் ஆஹ் இந்த இந்த இந்த செய்தியெலா நா இங்க வந் துதா தெரிஞ்சுகிட்டே எனக்கு இது வரைக்கு தெ இல்ல தெரியாது இப்ப எனக்கு ஒரு அஞ்சு வருஷமா இந்த இது செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்ச தெரியு தோழி
ஆமா இப் நானுமே பாத்துருக்கே நா வந்து இப்போ பேருந்தெல்லா போகும் பொழுது பாத்திங்க அப்டின்னாக்க அந்த கொளத்துல குளிச்சுட்டு அங்க ஏதோ பண்ணுவாங்க இல்லையா அந்த க அந்த கரையில பண்ணிட்டு ஆ மாட்டுக்கு அகத்திகீர எல்லா குடுப்பாங்க நானு பாத் துருக்கே அதனால அத பத்தி எனக்கு சரியான அனுபவம் என்று எனக்கு தெரியல
அனா இது கிடையா மதிய உணவுலயுமே நம்ம தோழி வெளக்கெலா எங்க வீட்ல வெளக்க ஏத்து வச்சுட்டு அ அங்க இல வந்து கரெக்டா ரைட் சைடு வச்சு பாத்து போட்டு சாம்புராணி சூடோ தேங்காலா ஒடைச்சி இந்த அமாவாசை நாட்கள்ல வந்து அ அந்த முன்னோர்களோட ஆச டி கெடைக்குறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீடெல்லா சுத்தம் பண்ணி மொதநாளு சுத்தம் பண்ணி பூஜ பூஜ ஜாமானுங்கல்லா சுத்தம் பண்ணி எல்லா இது பண்ணி அந்த ஒரு நாள் விரதொ வந்து சிறப்பா இருக்கு தோழி எங்க வீட்ட பொறுத்தவரை
கண்டிப்பா கண்டிப்பாப்ப என்ன அப் எனக்குமே இப்ப நாங்களுமே பாத்தோ அப்படின்னாக்கா அந்த அம்மாசை நாட்களுக்கு வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய மாதிரி வெத்தல பாக்கு பழம் அப்புற வந்து எல போட்டு அ நம்ம வட பாயசம் வெச்சு சாம்ப்ராணி போட்டு சாமி கும்பது வந்து அப்படிதா எங்க மாமியார் செஞ்சுகிட்ருந்தாங்க
ம்
ம் ஆனா அ இதுல இவ்ளோ ஒரு இவ்ளொவு நா பண்ணுனதுல இப்ப ஒரு தவறையும் செஞ்சு வச்சிருக்கே இனிமேதா போயி அத சரிவு செய்யணு அஹ் நேற்றே பொய்ட்டு அ மாமியா வீட்ல உள்ள வெளக்கெல்லா கழுவி வச்சிருந்ருக்கணு
ஆ
மறந்துட்ட ஆஷ லி ஆனா எ மாமனார் வீடெல்லா தொடச்சியெல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க நா வெளக்க கழுவ மறந்துட்டப்பா நீ சொன்னோனதா எனக்கே சடனா ஞாபகத்துக்கு வருது
நீங்க ஒண்ணு தவறு ஒண்ணில்ல தோழி நீங்க வந்து காலைலயே பொயிட்டு கூட அ வெளக்க சுத்தபடுத்திட்டு பொட்டலா வச்சு பூவெல்லா வச்சுட்டு
அடிக்கடி வேலையெல்லா பாத்துட்டு காலையில வெளக்கிட்டு சாமி கும்புட்டாச்சி நேத்தியே சாமிலா கடவி சுத்தம் பண்ணி வச்சுட்ட கால்ல வெளக்கிட்டு சாமிய கும்ட்டாச்சி அ ஏ மாம க க முறைப்படி பாத்தா எங்க மாமனாருதா அத எங்க கணவருடைய தந்தைதா வந்து இப்போ விரதத்துல இருக்காங்க அங்க செய்யக்கூடிய வேலைகள ஒண்ணுமே நா செய்யவே இல்ல இன்னு
அதா அங்க இந்த விரதொ இருக்கவங்க என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டே நம்ம சாமி கும்பிடுவோம் கும்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து சாமிக்கு அவங்க அப்பாட்ட எங்கணவருடையது செஞ்சுட்டு அவரு முதல்ல இழையில வந்து அந்த சாமிக்கு படைக்கப்பட்ட இடையில வந்து அவங்க அவங்க உணவு வந்து உண்ட ந்ததுதான் நா வந்து என்ன ம் என்னுடைய குழந்தைகள் நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவ தட்டி ட்டுலதா சாப்புடுவோ எலைல அண்ணேனாலைலே வந்து து நா வந்து தட்டுல எலைல வந்து தீங்க சாப்புடக் கூடாது சாப்புடக் கூடாததுக்கு காரண என்னென்னா தோழி என்னோட சைட்ல அம்மா பா இருக்காங்க யூ ஆமா இங்க என்னோட கணவர் சைட்லதா அவர்க் க அப்பா இல்லையே தவர எனக் அப் பா அம்மா இருக்கும் போது என் குழந்தைகளுக்கோ நானு எ அப்பாவு இருக்கதனாலதா தட்டுல சாப்புற்றோ இதுதா காரணோ விரதம் இருக்க கூடியவர்களோ எ மாமியாரோ மட்டோதா ரெண்டு பேர் மட்டோதா அன் றேய நாள்ல வந்து ஆ வாழை எலைய போட்டு அதுல சாப்புடுவாங்க நாங்கல்லா வந்து சில்வர் பாத்திரமா இருக்கறத தட்லதா தோழி சாப்டுவோ
ஆனா நாங்க எல்லாருமே எலைலதான சொல்லி சாப்புடுவோ நாங்க நா நாங்க ப்ப் பொதுவாவே நாங்க சாமி கும்ட்டோ அப்டின்னா நாங்க வாழைல வெச்சு அதுல சமைச்சு சாப்றதுதா எ எங்களோடைய வழக்கமாவே பேயிடிச்சி ஆ அசைவ உணவுகளா இருக்கட்டோ அந்த இதே நம்மம் ஒரு அதா வெள்ளி செவ்வாயிலலா நம்ம வழக்கோ சாமி கும்புற்றோ இல்லியா அப்ப எல்லார்மே வாழையில சாப்புட்னு அப்டி சாப்பிறது இதா அத் போல அமாசை நாட்கள்லுமே நாங்க வாழை எலையல்லதா இதுவரைக்கு சாப்ட்டுட்டுருக்கோ எல்லாரு நீங்க சொல்லவும் தா எனக்கு தெரிது அப்டி சாப்ட கூடாதா
சாப்பட கூடாது தோழி அன்றைய அன்றைய நாள்ல வந்து இது முன்னோர் லிங்க வந்து ஆ அதாவது எங்க தொண்ணூத்தைந்து வயது வந்து எங்க கணவரோடைய ஆத்தா இருந்தாங்க அவுங்க சொல்லிக் குடுத்த பாரம்பரியமான இது வந்து தாய் தந்தை உள்ளவர்கள் வந்து அமாவாசை நாளைள ந்து வாழை எலைலேயே சாப்டக்கூடாது நல்ல அனுபவமுள்ள முதியோர்கள் வந் து நமக் சொல்லியிருப்பாங்க அதன்படி நாங்க பின் பண்ணி டே அதலா சாப்படறது கெடையாது தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இல்லேல ஆ போ நீங்க சொல்தற்றெச்சிம எனக்கொரு மிகப்பெரிய ஒரு தகவலா இருக்கு கண்டிப்பா இது எனக்கு மிகப்பெரிய தகவல இரு ஏனா நாங்க இத வந்து தொடர்ச்சியா இந்த தவற நா செஞ்சுட் இருந்திருக்கே எ அதுதா என்ன காரணோ அப்டின்னா அந்த ஓ ச்ச நாங்க சாமி கும்புறோனாஸ் அப்டே நாங்க வந்து தொடர்ந்து எல்லாருமே இந்த வாழ எலைய அப்டின்றதுல நாங்க தொடர்ச்சியா சாப்றதுதா ஆ அதயே நாங்க இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோ எனக்கு ஆனா நீங்க சொல்லுவோ கொஞ்சோ ஒரு மாதிரி மனசுக்கு அச்சமாவு இருக்கு இவ்ளோ நாள் இப்டி பண்ணி எப்டின்னு
ஆனா இதுவரைக்கோ உங்களுக்கு ஆமாமா தெரியாம செய்த தவறுதா தோழி இதுவரைக்கு உங்களுக்கு தெரில இப்ப உங்கள்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு நீ குடுக்கும் போது நா மாத்திக்குவே அது மாரி நா சொன்ன விஷயங்கள் கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியானத இல்ல உங்களுக்கே சொல்றீங்களா இது அந்த நா வந்து பாலோ பண்ல எனக்கு தெரியில அப்டிகம் போது அங்க முன்னோர்கள் அங்க உள்ளவங்க வந்து எப்பிடி பாலோ பண்ணிருக்காங்க பின்பற்றி இருக்காங்க என்னானு நமக்கு தெரியாது அதனால கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலா உங்களுடைய தவறா இரு தெரிந்து செய்யக்கூடிய தவறுதா வந்து தப்பு தெரியாம செய்றத வந்து நம்ம மாத்திக்கிலா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நா பண்ண தவற வந்து கண்டிப்பா நா அத மாத்திக்கிறே ஆ அத போல வந்து நா சாம்பார்ல வந்து முருங்க கத்திரிக்கா சேக்க மாட்டே ஆனா முருங்கக்கா மாங்கா ஆம் பரங்கிக்கா அல்லது பூசணக்கா இது ரெண்டுல எதா ஒன்னு போட்டு நா சாம்பார் வெக்கிறது சாப்ட்டுருக்கே அப்டின்றமாதிதா எனக்கு நெனைவில இருக்கு
செய்தோழி இன்றே இன்றைய நாள் நாட்கள்ல வந்து நம்ம வந்து இந்த அமாவாசைய பத்தி ஒரு தலைப்பு பத்தி எனக்கு சிறப்பான ஒரு கருத்தும் கெடைச்சிது உங்க சைடும் கெடைச்சிது என்னோட சைடும் உங்களுக்கு கெடைச்சிதுனு நம்புறே அடுத்த அழைப்புல நம்ப தொடருவோ தோழி
ம் கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி தோழி,
வ